ஹலோ
ஹலோ
ஆ சிஸ்டர் நல்லா இருக்கிங்ளா
ஆ நல்லா இருக்கே சார் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கங் சிஸ்டர்
சேரிங் பிரதர், சேரிங் பிரதர் வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா பிரதர்
எல்லா நல்லா இருக்காங்க சிஸ்டர், சாப்டீங்ளா?
ஆ, சாப்ட்டுட்ட பிரதர்
என்ன என்ன சாப்டீங்க?
நாங்க இன்னைக்கு தோச சாப்டோம் பிரதர், நீங்க சாப்டுட்டீங்ளா?
சாப்டங் சிஸ்டர், நாங்க வந்து ராகி தோச சாப்டோ இன்னிக்கு
ராகி தோசைங்களா
ஆமாங் சிஸ்டர்
அது எப்டிங் பிரதர் நல்லா இருக்குங்ளா ராகி தோசயெல்லா
ராகி தோசல்லா ஒடம்புக்கு நல்லது இல்லைங்ளா
அதெல்லா எப்டிங் பிரதர் சாப்புட்றது நா செஞ்சது இல்ல இது நாள் வரைக்கு அதா பசங்க சாப்ட மாட்டாங்ளா
சரிங்க
அதனால நா செய்யறதில்ல அது டேஸ்ட் எப்டி இருக்கு பிரதர் நல்லாருக்குங்ளா
நல்லா இருக்கு ஒடம்புக்கு ஆரோக்கியமானது
சரிங்க பிரதர்
இது நம்ம வந்து மில்லட்ஸ் இருக்கு இல்லைங்களா தினை வகைகள்
ஆமாங்க சார் ஆமாங் பிரதர்
கம்பு கம்பு
ம் ம் ம்
அப்பறோ குதிரைவாலி தினை
சரிங்க பிரதர்
ஆமா இந்த மாரி ஐட்டங்க ஒடம்புக்கு நல்லதுங்க ஆரோக்கியமானது
செரிங்க பிரதர்
அந்த காலத்துலய எல்லா நம்ம இந்த மாரி உணவுகள தா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனாங்க
செரிங்க செரிங்க
இப்ப நமக்கு ஆரோக்கியமா இருக்கணுன்னா அந்த மாரி உணவுகள எடுத்தா நம்ம உடல் நல்லா இருக்கு ஆரோக்கிய மா இருக்கு
செரிங்க சார் சிறுதானியங்கள் அப்டிங்கிறதுங்ளா
ஆமா ஆமாங்க
செரிங்க சார்
அந்த மாரி உணவுகள் எடுக்கும் போது நமக்கு ஒடம்பு ஆரோக்கியமா இருக்கு
செரிங்க பிரதர்
அந்த மாரி எல்லா நீங்க சாப்டுருக்கீங்களா கம்புல செஞ்சது
ஆ கம்பு வந்து இல்ல பிரதர் இந்த கம்மங் கூழ் எல்லா வெளில குடிச்சிருக்குறோ இந்த ரோட்டுக்கு போகறப்ப இந்த மோர்ல கலந்து அந்த மாரி குடிச்சிருக்குறோ வீட்ல சமச்சி அந்த மாரி சாப் ட்டது இல்ல பிரதர் இனி செய்யணு
செரிங்க
அதெல்லா நல்லது இல்லைங்ளா
ஒடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க
அதுதாங்க பிரதர்
எல்லாத்தயு அரச்சி வச்சுக்கலா கூழா குடிக்கலா
ஓ ஓ அது உணவு தானுங்களே இல்லைங்களா
உண்ம தான உணவுதாங்க சிஸ்டர்
அதெல்லா வந்து அதுதாங்க அதுதாங்க
ம்
அது வெளையு மலிவானதுங்களா பிரதர்
விலை கொஞ்சோ அதிகமாதா இருக்கு சிஸ்டர்
அதிகமாக
அதிகமாதா இருக்கு இந்த கருப்பு கவணி அரிசில்லா சொல்றாங்க இல்லைங்களா
ஆமாங்க ஆமாங்க கேள்விப்பட்டட்டுருக்குறே
அதெல்லா டெய்லி இப்ப இந்த சுகர் பேஷண்ட் என்ன பண்றாங்கன்னா காலேல அத கஞ்சி வச்சு குடிக்கிறாங்க
ஓஹோ
கருப்பு கவணி அரிசி
அதுல வந்து அது வந்து ராஜாக்கள் உபயோகிச்ச அரிசிங்கிற மாரி சொல்றாங்க இல்லைங்களா பிரதர்
ஆ யூஸ் பண்ணிரு க்கலா ஒரு வேல
ஆமா ஏன்னா அப்ப வந்து இது வந்து விலை உயர்ந்ததா அப்ப வந்து கருதப்பட்டதாமா அதனால வந்து அவங்க மட்டுந்தா பயன்படுத்தி இருந்ததா நானு கேள்விப்பட்டுருக்கிறே
அந்த காலத்துல பயன்படுத்திருக்கலா நம்ம நம்ம இப்ப எல்லாமே வந்து எல்லா பொன்னி அரிசி அப்டிங்கிற ஒரு மாற்றத்துக்கு
ஆமாங்க ஆமாங்க பிரதர் ஆமாங்க
டெய்லி இட்லி தோச அந்த மாரி ஒரு நைட் ஆனா இட்லி தோச காலேல இட்லி தோச
ஆமாங்க அதுதா நமக்கு சமைக்கிறது ஈஸியாவு இருக்குது பிள்ளைகளு அததா கேக்குதுக
இல்ல அப்டி உணவு பழக்கத்த நாமளே மாத்திக்கிட்டோன்னு சொல்ல வர்றேங்க
ஆமாங்க பிரதர் ஆமா ரொட்டின் ஆயிருச்சி இல்லைங்ளா
ஆ நீங்க அந்த மாரி இயற்கை விவசாயத்தெல்லா இப்பெல்லா வந்து கொஞ்ச நம்ம வந்து பாதுகாக்கறாங்க இயற்கை வெ விவசாயத்க்கு வந்து ஒரு விழிப்புணர்வு உண்டாயிர்ச்சி
செரிங்க பிரதர்
அதனால இயற்கை விவசாய வந்து நமக்கு வந்து என்கரேஜ் பண்றாங்க மக்கள் இப்போ அதையு மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க
சேரிங்க பிரதர் சேரிங்க
இயற்கை விசாயனா ரசாயனம் தெளிக்காத ரசாயன தெளிக்காத பூச்சிக்கொல்லி தெளிக்காம
சேரிங்க பிரதர்
இயற்கை இயற்கை உரங்களையே பயன்படுத்தி அதை விளைவிக்கிறது
இயற்கை உரம்னா என்ன போடுவாங்க பிரதர்
அதா நம்ம இப்ப இது போம் புண்ணாக்கு
ம் ம்
அந்த மாரி இயற்கையா கெடைக்கிது இல்லைங்களா
செரிங்க பிரதர்
அதாவது மருந்து தெளிக்காது
அதுதா இந்த காய்கறி மக்குன குப்பையெல்லா வந்து அந்த மாரி இதுக்கெல்லா ஓரத்துக்காக பயன்படுத்துறது மாரி சொல்றாங்க அதெல்லாமே போடலா தானுங்ளே காய்கறி கழிவுகள் வெங்காய கழிவுகள் இதுகள எல்லா இதெல்லாமே நல்ல உரங்கள் தானே சார்
அது எல்லாத்தியு தா பயன்படுத்துறாங்க சணா ஏரி வாயு போட்றாங்க
அதுதா அதுதாங் பிரதர்
புடி இப்ப மண்ணு வந்து இப்ப ரசாயன தெளிக்க தெளிக்க மண்ணோட இதுவு பா அந்த சத்துக்களு தூங்கிரு அப்ப அப்ப நம்ம நா நாளைக் கு ஒரு விவசாய பண்ணி அடுத்த விவசாய பயிரிடும் போது
ம் விளச்சல் கம்மியா இருக்கு இல்லைங்ளா
சிரு கம்மிப்பு அந்த மண்ணு வந்து அததா தே இப்போ இப்ப ஒ மருந்து து ஊச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறங்க உரம் போடுறாங்கனா அதத்தா எதிர்பாக்கு அந்த மண்ணு
அதுதா அதுதா ம்
இப்ப நமக்கு வந்து இப்போ நம்ம உடல்லயே ஒரு ஏதாவது நோய் இருக்குன்னு இல்ல கன்டினியூஸா ஒரு மருந்து எடுக்கு போது
செரிங்க பிரதர்
திரும்பவு அந்த மருந்து எடுத்தா தா நம்ம ஒடம்பு அது வேல
ஆமா அதுக் ஆடாப்ட் ஆயி போய்க்கு இல்லைங்ளா
இந்த மாரி ம அந்த மண்ணு அப்டிப் பட்டது தானுங்ளே மண்ணுக்கு இயற்கையா வொ இயற்கைய வந்து நம்ம சாண வெறிவாய் இல்ல வேற மாரி எருவுகள்லா பயன்படுத்தும் போது இயற்கையா வர்றது எருவு எருவுகள பயன்படுத்தும் போது அது மண்ணு சத்து நெறஞ்சதா இருக்கு
ஆமாங்க சார்
ஆனா நீங்க அந்த மாரி க இத பயன்படுத்தும் போது உங்களுக்கு இப்ப உடலுக்கு ஆரோக்கியமானது
ஆமாங்க
நமக்கு வந்து இப்ப நீங்க அப்பற ஆயி்சு நா கு குறஞ்சி போறக்கு அதுவு ஒரு காரண தாங்க நம்ம வாழ்க்கையில
ஆமாங்க ஆமாங்க அது சொன்னீங்ளே சரிதா
அதுலா அதா மருந்து தெளிக்கப்பட்ட உணவுகள சாப்புறோ
ஆமாங்க பிரதர்
இவ்வளவுதா மருந்து தெளிக்கனுனு ஒரு அளவு நிர்ணய கெடையாது
செரிங்க பிரதர்
அப்டி விவசாயம் வளரும் போது பு பூச்சி தாக்குதா அதுக்கு தகுந்த பூச்சிகொல்லி தெளிக்கிறாங்க
பொருள்குளோட தேவ அதிகமா இருக்குதுல்ல பிரதர் அப்போ அதுனால அத வெளைய செய்யறதுக்காக இந்த மாரி மருந்துகள் அடிச்சு வெளைய வச்சுறாங்க இல்லைங்ளா
இன்னொன்னு மக்கள் தொகை அதிகமா சிஸ்டர் நம்ம மக்கள் தொகை அதி
அதா
மக்கள் தொகை அதிகமா இருக்கும்போது அது மக்களுக்கு எல்லா மக்களுக்கு தேவையானது உற்பத்தி செய்யும் போ து இந்த மாரி ரசாயோ தெளிக்க வேண்டிய சூழ்நெல வந்துடுது உற்பத்தி அப்பதா மகசூல் அதிகமா கெடைக்கு
அதிகமா கெடைக்கும் மக்களோட தேவையு பூர்த்தி பண்ண முடியு இல்லைங்ளா அதுனால அ பயன்படுத்துறாங்க அதுவே நல்ல சத்தானதா நல்ல எப்டி சொல்றது கெமிக்கல் இல்லாம நல்ல ஒரு இயற்கை மீதா தயாரிச்சாங்கனா அது நல்லது இல்லைங்ளா
ஆமாங்க
அதுதா பிரதர்
அந்த மாரி அது மாரிதா இதுவுந்தா நா என்ன சொல்றேனா இப்ப நம்ம சாப்பாடு அரிசி இந்த இதுவே நம்ம ஒரு ரெகுலரா எடுத்துக்கிற்துக்கு வேற மாரி உணவுகள நம்ம சாப்புட்லா
அதுதாங்க அதுதாங்க இப் ப நீங்க சொன்னுன்னுதா எனக்கு ஒன்னு ஞாபத்துக்கு வருது இப்போ வெள்ளை அரிசிக்கு பதிலா நம்ம இந்த சிவப்பு அரிசிகள் இப்போ நீங்க சொன்னீங்ளே கருப்பு கவினி அரிசி அப்புறம் இன்னு நருதனையா அரிசி வகைகள் இருக்குதுங்க பிரதர் இப்ப இந்த கேர்ளா அரிசி எல்லா இருக்கு இல்லைங்கிளா பட்டை தீட்டப்படாத அரிசி இதெல்லாங் கூடோ பயன்படுத்தலாமாமே இதெல்லா சத்துள்ள அரிசிகள் தா இப்போ நம்ம சாப்புட்றதெல்லா பாலிஷிடு ரைஸு தான பிரதர்
உம்
அப்ப அதுல வந்து அந்த சத்துக்கள் கெடைக்கருதில்ல இப்ப இந்த கே மட்டை அரிசி ரேஷன் அரிசி அதெல்லா வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கும்போது நமக்கு வந்து அந்த ஃபைபர் கன்டன்ட் வந்து அதிகுமா கெடைக்கிறதா அ சொல்றாங்க பிரதர் அதுனால அந்த மாரி அரிசிகள் பயன்படுத்திக்கிலா புறு இப்போ சக்கரன் பாத்து கோங்ளே சக்கரன் பாத்தீங்கினா வெள்ள சக்கர தானே நம்ம பயன்படுத்றோ அதுக்கு பதிலா நம்ம இந்த நாட்டு சக்கர கருப்பட்டி அந்த மாரி மண்ட வெல்லம் மண்ட வெல்லொ கூட இல்ல நாட்டு சக்கர கருப்பட்டி இந்த மாரி இதுகள் எல்லா பயன்படுத்திக்கிட்டம்னா நமக்கு இன்னு கொஞ்ச நாள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவு பிரதர் ஏனா ந வெள்ள சக்கரங்கறது வந்து சுகருக் வந்து ஆபத்து விளைவிக்க கூடியது சுகரு வரு மன்ஷனுக்கு ரொம்பா ஆபத்து விளைவிக்க கூடியது வெள்ள சக்கரதா அப்டிங்கிற மாரி சொல்றாங் இல்லைங்ளா
ஆமா ஆமாங்க
அதுக்காக இந்த மாரி பயன்படுத்திகிலா அப்றோம் அப்றோ உப்புன்னு பாத்தீங்கன் வச்சுக்கோங்ளே உப்புக்கு பதிலா இந்த ஹிமாலயா உப்புனு இப்பொன்னு வந்துட்ருக்குது பாத்தீங்ளா கேள்விப்பட்ருக்றீங்ளா பிரதர் ஒரு மாரி பிங்க்கு கலர்ல இருக்குமே
ஆமா ஆமாங்க கேள்வி உப்ப பாத்துருக்கே
அது போடலாமாமா அது அந்த உப்பு உவர்ப்பு தன்ம வந்து ஜாஸ்தியா இருக்குமாமா அதனால அத வந்து கொறைவா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அதுவு ரொம்ப நல்லது அப்டிங்கறாங்க உப்புக்கு பதிலா இந்த உப்பு அந்த மாரி எல்லாமே இந்த ஒரு ஒரு எ ஒருத்தர் பேசுவாரு ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்லுவாரு இந்த வெள்ளை உணர்வுகளை எல்லா அந்த உணவுகளை எல்லா தவிர்த்துட்டு நம்ம வந்து சிவப்பு கலர் மத்த கலர்ல உள்ள உணவுகள் அதிக எடுத்துக்குட் டோம்னாவே உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்டிங்கிற மாரி சொல்லுவாரு
ம் ம் ம்
அதுக்கு பதிலா இந்த பழங்கள் நெல்லிக்கா வெள்ரிக்கா இந்த மாரி காய்களை எல்லா உணவுக்குள்ள அதிகமா சேர்த்துக்கிட்டம்னா நீர் சத்தும் கெடைச்ச மாரி இருக்கு
இப்ப சில வந் இப்ப ஃபர்ஸ்ட்லா மொதல்லா பாத்தீங்கன்னா இந்த வட போண்டா தா இருக்கு எல்லா பேக்ரிலயு சில பேக்ரில போம்போது நம்ம போம்போது இப்ப எ சார்ந்த உணவுகள் வாழ தண்ணு வாழப்பூருக்கு இல்லீங்களா அதுலயே அதுலயே வட செஞ்சு விக்கிறாங்க
ஆ அதெல்லா நல்லது தானுங்களே சத்
கீரையிலேயே கீரையிலேயே வட செய்றாங்க
ம் ம் ம்
அப்புறோ நாட்டு சக்கர போட்டு அந்த மாரி ஸ்வீட் டா குடுக்குறாங்க அந்த சுசிய சாப்ட்டுருக்கீங்களா
அது நல்லது தானுங்களே நாட்டு சக்கர போட்டு செய்யும் போது சுவையு இருக்கு ஆ அந்த மாரி செய்லா
அந்த மாரி சாப்புடும் போது உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்ச வந்து மக்கள் வந்து இப்ப கொஞ்ச இயற்கையையு த்தையு ப ஆ நம்ம பழைய உணவு முறையு இப்போ பி பின்பற்றிட்டு வர்றாங்க சிஸ்டர் அப்டி வரும்போது அந் அந்த மாரி வந்தா நம்மோ நம்மளோட எதிர்கால சந்ததிக்கு அத நம்ம கொண்டு போய் எப்டியாவது காண்பிக்கணு
அதுதா அதுதா
அவுங்க்கு சொல்லி் குடுத்துட்டோமா அவுங்க அத எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்மோ இந்த டிஜிட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லா எடுக்கவே கூடாங்க ஹோட்டல்ல சாப்புட்றது இந்த அவசர அவசரமா போய் சாப்புட்றது
ஆமாங்க பிரதர் அப்புற இந்த முளைக்கட்டிய தானியம் எல்லா இருக்கு இல்லீங்களா முளைக்கட் டியது பச்ச பயிறு கம்பு முளை கட்டுனது இந்த மாரி முளை கட் டுனது சாப்புடும் போது அதிக சத்துக்கள் நிறைந்தது நல்ல ஊட்டச்சத்து கள் நிறைந்த உணவுன் சொல்லலா பிரதர் அதுவு
ஆமாமா
நம்ம வந்து அத வேக வச்சு அந்த மாரி குடுக்கும்போது நமக்கு கொழந்தைகளுக்கு அது ஒரு நல்லது ஒடம்புக்கு அப்டி குடுக்கலா ஆமா ஆமா எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு இப்பெல்லா புள்ளைகளுக்கு சீக்கிர சீக் கிரம் வந்துருது பாருங்களே சளி புடிச்சிக்குது ஃபீவர் வந்துருது சீக்கிர சீக்கிர நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குது அதுக்கு இந்த மாரி உணவுகள வந்து நம்ம கொஞ்ச கொஞ்சமா அவுங்களுக்கு பழக்கிப்படுத்தி குடுத்துட்டோம்னா வருங்காலத்துல அவுங்க அதையே வந்து பழகி க்குவாங்க அப்ப அவுங்களோட சந்ததிக்கும் பழக்கப்படுத்திக்குவாங்க அது இப்ப கொறைஞ்சு வருது ஏன்னா நீங்க சொன்ன மாரி ஃபாஸ்ட் ஃபுட் அதிக எடுக்குறோ சுவை அதிகமா தேடுறோமா அதுனால
இல்ல இப்போ வந்து கொஞ்ச பாரம்பரிய உணவுகள பா பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்ச ஃபாலோ பண்றாங்க மக்கள்
ஆ சரிங்க பிரதர்
நெறைய உணவுகள்லா இப்ப கொஞ்ச கொஞ்ச எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாரி உணவுகள எடுக்கும்போது அவுங்க ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் வாழலா நோய் நொடில்லாம இருக்கலா உடலுக்கு தேவைக்கு சக்தி எல் அ வ க எலும்புகளுக்கு தேவையான கால்சியத்து கால்சியம் எல்லா சத்துக்களு அதுல நெறஞ்சிருக்கு மேடம்
சரிங்க ப்ரதர் சரிங்க ப்ரதர்
சரிங் ஸ்டர்
ரொம்ப நன்றிங் ப்ரதர்